ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே ஆ சாப்ட்டே நீங்க நீங்க சாப்டீங்ளா தோழி
நா சாப்ட்டாச்சு சப்பாத்தி சன்னா மசாலா நீங்க
நான் வந்து தோச சாம்பார் சட்னி சட்னி
ம் ம் சொல்லுங்க ஏதாது ஏதாவது லீவுக்கு பிளேஸ் எங்கேயும் போனீங்களா
ஆ ஆமா தோழி இப்பதான் சென்னை போயிட்டா வந்தேன தோழி நல்லா இருந்துச்சி அதுக்கப்பறோ மூணாறு ஊட் சென்னை நல்லா இருந்து மின்ஸ் ஹா சுத்தி பாக்க நெறைய இருக்கு ஆ பட் வந்து எங்களால முடில நெறைய டிராஃபிக் இந்த மாரிலா இருந்துச்சு அஹ் பட் எனக்கு புடிச்சிருந்துச்சுதான் உம் ஆமா ஆமா ஆனா நெறைய நான் அதாவது ரொம்ப பெரிய பிளேஸ் ஃபுல்லா இல் எல்லாமே வந்து லாங் லாங் கரு இருக்கு நீங்க சென்னையா
டிஸ்டன்ஸே ஆமா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எதுமே கிடையாது எல்லாமே ஒரு டூ வீலர் இருந்தா மட்டும்தா அங்க சர்வே பண்ண முடியும் ஆமா ஒரு பையன் இருக்கான்
ஓகே கண் ஸ்கூல்லாம் விடுறதுக் கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே
அதுக்கு வந்து பஸ் இருக்கும் ஸ்கூல்லயே பஸ் நம்ம வந்து கொண்டு போய் விட அப்டி கிடையாது ஸ்கூல் பஸ்ஸே வீட்டு வாசல்ல வந்துருமா அதனால நம்ம கொண்டு போய் விட அ வெளிய வந்து விட்டா மட்டும் போதும் அவங்களே கூட்டு போயிட்டு கூட்டு வந்துருவாங்க ஆறன்அடிப்பாங்க பாங்க நம் வெளியில வந்து அவனை கேட்ட தொறந்து உள்ள விட்டுறது அந்த வேலை மட்டும் தா நம்மக்கு இருக்கு காலையில சாப்பாடு செஞ்சு குடுத்து விட்டு களப் ப்புறது மட்டும்தா வேல அதுவே நம்மள பொறுத்த வரைக்கும் டிபிகல் டாஸ்க் தா
ம் ம் ம் ஆமா
ம் அதா நீங்க சென்னை புடிக்குன்னு சொன்னீங்களா அத்
ஆ புடிக்குன்னா அதாவது நல்லா சுத்தி பாக் க்கறதுனா நெறைய ஃப்ளே ஸ் இருக்கு ஷாப் பிங் பண்ண நெறையா எனக்கு டி நகர் ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப் ப்டியே ட்ரெயின்லேந்து எறங்னோன்னே அப்டியே வரிஸ் சையா கட அ ப்டே பாத்தன்ன கண்ணுக் அப்டி குளு குளு குளு ன்னு நல்லா இருக்கே அப்டின்ட்டு
இருக்கும் பை நெறைய காசு வச்சிருக்கணும் காசு வச்சிருந்தோம்னா கொலுக்கனு ஆ நீங்களு நானும் மட்டுந்தா கெடைக்க மாட் டோ நீங்களு நானும் மட்டுந்தா கடைக்
அ எல்லாமே பரவால்ல மாடன் ட்ரெஸ்னா நல்லா வெல கம்மியா இருக்கு கு எல்லாமே ச் அஹ் நல்லா ட்ரெண்டியா ஸ்லீவ்லெஸ் எல்லாமே உம்
க்கு ஆனா ரொம்ப நாள் ஒழைக்காது ஒரு
ஆமா ஆமா ஒர்த்து இருக்காது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிப்டி சும்மா அதா ஒரு தடவ போட்டுட்டு ஒரு நாலு தடவ போட்டுக்கலா அவ்வளதா ஸ்
ஒரு நாலு தடவ போட்டோம்னா பிஞ்சிரு அவ்வளதா அது வந்து குவாலே ட்டியா இருக்காது ரேட்டுக்கு பாத்தோம்னா குவாலிட்டியாவே இருக்காது
ஆமா ஆமா ச் ஆஹ் அது ட்ரெண்ட்ஸு இப்போ மால் ம் உம்
டூர் எங்க போனோன்னா
உம் ஓகே கூட்டமா இருக்குமே ஆ அந்த காலஸ்த்ரீ அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸா சிஸ்டர்
ஆமா ஒண்ணு நம்ம திருப்பதி போனா காலாஸ்திரி போ கூடாது காலாஸ்திரி போனா திருப்பதி போ கூடாது
ஓ சேரி சேரி சேரி அது நெறயா அங்க அதா சிவன் இருப்பாரு இது அதாவது அங்க என்ன சொல்றாங்கன்னா ஆன் இந்த நேத்திக்கடன் ஆ அப் அப்பறோ வந்து இந்த ஒரு இப்போ ராசிக்கு வந்து இந்த மாரி போங்கன்னு சொல்லுவாங்க நாமா
ராசிக்கெல்லா கெடையாது சிஸ்டர் ராசிக்கெல்லா கெடையாது அது வந்து இப்போ ரொம்ப நாளா வரன் பாத்துட்டு இருக்காங்க கல்யாண் முடியாம இருக்கு மாப் பசங்களுக்குப் பொண்ணுக்கோ அந்த மாரி இருந்ததுன்னா அவங்க அத கோயிலுக்கு போய் மண்ண மிதிச்சிட்டு வந்தாங்கன்னா
ம் ம்
சீக்கிரோ கல்யாணம் முடிஞ்சிரு அப்டிங்கிறது இது காலாஸ்திரீங்றது அது பேரு காரணோ தெரியுமா ஒருத்தே வந்து சாமி கும்பிடாமலே இருந்தா ஒருத்தே வந்து சாமி கும்பிடாமலே இருந்தா அவே பேரு கண்ணப்பன் கண்ணப் பண் கிடையாதாம் பேரு மா அவே பேரு எதோ மாரிசனோ எதோ ஒரு பேரு செரிங்களா அவே சாமி கும்பிடாமலே இருந்தா அவனோட ஒய்ஃப் வந் து நல்லா சாமி பக்தை அந்த சிவன் பக்தை இவ வந்து சிவன் என்ன கல்லு தான அப்டின் சொல் ட்டு ரொம்ப இதா பேசுவா பேசவு அவ இல்ல சிவன் சிவன பத்தி ஒனக்கு என்னைக்காது தெரியு தெரிற அன்னக்கி நீ ஃபீல் பண்ணுவ அப்டின் சொல்ட்டு அவ ரொம்ப இதா சொல்லுவா சரின்னு இதுலயே அவங்களுக்கு நெறய வாக்குவாதமா ஆமா இதுலயே அவங்களுக்கு நெறய வாக்குவாத வருமா செரின் ட்டு ஒரு நாளு செரின் ட்டு ஒரு பூசாரி வந்து ஒரு ஆத்மலிங்கம்னு ஒரு லிங்கோ அந்த லிங்கந்தா அந்த என்ன என்னது காலாஸ்திரி சாமி சிவலிங்கோ சரிங்களா அது வந்து சும்மா மண்ணுக்குள்ள இருக் கு அத தோண்டி அவ வெளில எடுத் ச்சு டெய்லி பூஜ பண்ணிகிட்டு இருப்பா பூஜ பண்ணிட்ருக்கறத பாத்துட்டு இந்த கண்ணப்பன் இருக்காண்ல அதாது இந்த அ சாமி நம் பாதவ இருக்கான்ல அவ வந்து அதுக்கப்பறோ நம் பிருவா அவ கும்படுறதெல்லா பாத்து நம்பிருவா ஓய்ஃபுக் ஒடம்பு சர்லாம் போ ‌போக சரியாய்ரு சாமிய கும்புடவு எல்லா சரின்ட்டு சாமிய கும்புடுவோன்ட்டு அதுக்கப்புறோ தீவிர பக்தன் ஆய்ருவா பக்தனாகவு டெய்லி அந்த ஐயர் இருக்கார்ல அவர் பூஜ் ஜ பண்ணி பழங்கள்ல்லா எடுத் து வச்சுட்டு போவாரு எடுத்து வச்சுட்டு போவாரு இவன் என்ன பண்ணுவா அதெல்லா கலச்சி உட்டுட்டு இவ அவங்க இருக்குற கருவேள மரோ அதெல்லா பூச்செடி மாரி கெட்டி அவர போட்ருக்க அந்த வில்வ மர த்த தூக்கி போட்டுட்டு வில்வ செடிய தூக்கி போட்டுட்டு இவன் பண்றத பண்ணிட்டு இவனுக்கு இவ வந்து ம் வேட்டையாட்றவன் வேட்டையாடுறவனா இவன்ட என்ன இருக்கும் பொருளு மாமிசோந் தான இருக்கு பச்ச மாமிசத்த படப்பான் ஒடன அப்டியெ டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்துருக்கா இவரு காலைல வருவாரு முனிவரு முனிவர் ஐயா ஐயரு வந்துட்டு அந்த ச தோண்டி பாப்பாரு அங்க போய் பாப்பாரு ப்படி மாமிச இருக்குறத பாத்துட்டு அவர் சாரம் அபச்சாரம்ன்ட்டு கிளீன் பண்ணிட்டு திரும்ப போயி ச புதுசா ச பழம் ல்லாம் வெச்சு சாமின்ட்டு வருவாரு இவன் திரும்ப அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு அந் இந்த மாமிசத்த வெச்சு சாமி கும்டுட்டே இருந்திருக்கான் உடனே இது ஏன் இப்படி நடக் கு அப்படின்னு சொல் ட அந்த முனிவர் வந்து ஆஹ் சிவன் மேள கோவப்பட்டுட் டு நான் பண்றது தப்பா இல்ல ந எனக்கு அதுக்கப்பறம் வந்து இந்த மாமிசம் வெக்கிறவேன் பேர் தப்பா அப்படின்னு சொல்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாரு ஒடேனா அந்த சிவன் ஆசரீதி வந்து து சொல்லும் நீ ஆ ந என்னோட பக்தன நீ சந்தேக்ப்பட்றல இரு வெயிட் பண்ணு நீ ஒளிஞ்சிருந்து பாரு எ பக்தன் எனக்காக என்ன பண்றான் பாரு அப் அப்டின் சொல்ட்டு பாப்பாரு ஒடனே இவ எப்பையும் போல அவரு வச்ட்டு போவாரு பழங்கள் லா வச்ட்டு போவோ இவ அதே மாரி தண்ணி தண்ணியு கொண்டு வருவா எ ப்டி தெரிமா கொண்டு வருவா வா புடிஷ்ட்டு வருவா கைல கைல புடிஷ்ட்டு வரும்போது அங்க கொண்டு வறதுக்குள்ள ஒழுகிரு கைகுடி ஒடன அவ என்ன பண்ணுவா தெரிமா வாயி ல்ல தண்ணி கொண்டு வருவா வாயில தண்ணிக்கொன்னந்து அந்த சாமி மேல அப்டி கொ ப்பளிப்பா க்ளீன் பண்றதுக்கு கொப்புளிச்சுட்டு அதுக்கப்றோ அந்த எடத்தெல்லா க்ளீன் பண்ணிட் ட்டு அந்த மாமிசத்த வப்பானா இப்படி பண்ணவு பண்ணிட்டு சாமி ஒடனே அழுகு ரத்த கண்ணீர் வரு ஒரு பக்கமா ஒரு பக்கமா ரத்த கண்ணீர் வரவு ஐயோ அப்டின்ட்டு இவே வேட்டயாட்றவந்தான வில்லு வச்சுருப்பா அந்த வில்ல வச்சு ஒரு கண்ண தோண்டி வச்சுருவா கண்ண தோண்டி வச்சோன அந்த ரத்தோ ரத்த தோ வறது நின்னு போய்ரு நின்டு போகுவு செரினு ரெண்டாது கண்லர்ந்து ரத்தோ வரு ஒடனே நா இப்போ உங் குடு க்குறதுக்கு எனக் இன்னொரு ஒரு கண்ணுதாருக்கு அப்டி சொல்ட்டு இன்னொரு கண்ண நம்ம நோண்டி டண்ணா எங்கருக்கன் தெரியாதுல எங்க வைக் கனுன் தெரியாதுல ஒடன அவ என்ன பண்ணுவாம் செருப்பு கால் செருப்பு போட்றப் செருப் ப்பு காலோட சிவனோட கண்ணத் கண்ல மிதிச்சுட்டு கண்ல ரத்த வர கண்ல மிதிச்சிட்டு இவன் கண்ணர் இன்னொரு கண்ண நோண்டிட்டு வப்ப பான் சிவன மிதிச்சு செருப்புக்கால எடுத்தோன்ன அங்கனா கண்ணு வைக்கணுன்னு வப்பான் வச்சோன்ன ரத்த நின்னு போய்ரு நின்னு போகு இதா கண்ணப் ப அவனுக்கு கண்ணப்பன்னு பேரும் பேரு காலாஸ்திரீ கோயிலுக்குள்ள போனோம்னா கண்ணப்பன்னு ஒருத்தர் சாமிய கும்ட்டுட்டு தா நாம உள்ள போவோ
ஓ அதாவது சிவனுக்காண்டியே கண்ண கண்ண குடுத்துருக்காங்கன்ட்டு
வ ஆ கண்ண தியான பண்ணால ஒடனே அந்த முனிவர்க்கு முனிவருக்கு வ செரி நாம நம்ம கூட இப்டி உயிருக்கு கண்ண குடுக்க மாட்டோ
ம் அவனுக்கு வந்து அந்த பக்குவங்கள் தெரியல அவே வந்து பக்தரா இருக்கான் இந்த மாரி பண்றது தப்புங்கறது தெரியல அவ்ளதா
அவனுக்கு
அவங்களோடது ஆ அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி பண்றாங்க அதா ம்
ட்டு வாசிதான காட்
அதா அதா அதுதாங்க இப்ப தெய்வத்துட்டயே வந்து நம்ம வந்து தெரியாம பண்றது தெரியாம பண்ண மன்னிச்சிருவாங்க தெரிஞ்சே எந்த தப்பு பண்ண கூடாது அதனாலதா சொல்லுவாங்க தெரியுமா இப்ப நம்மளே தப்பு பண்ணா தெரிஞ்சி அந்த தப்பா பண்ண கூடாது அத பண்ணன்னா கண்டிப்பா தண்டன உண்டு தெரியாம
எங்க இப்ப வந்து கர்மா வந்து அப்பைக்கப்ப பண்ணணு மின்னாடியெல்லா பெத்தவங்க செஞ்ச பாவ பெத் பிள்ளைங்கள பிடிக்குவாங்க ஆனா இப் எல்லா அவங்க பண்ற பாவொ அவு ங்க ஜென்மத்திலயே முடிஞ்சிருது
ஆமா ஆமா இல்லங்க நறைய கருமா ஆன இப்ப இருக்குங்க முன்னோர்கள் செஞ்சதுன்னா ஏதோ சொல்றாங்களே நம்மன் ஜாதகத்த பக்கம இல்ல அதனால தா நீங்க இவ்வள கஷ்டப்படுறீங்க அதனாலதா வந்து இ ப்படில்லா இருக்கு அப்டில்லா சொல்றாங்கங்க நெறைய அதெல்லா கஷ்டமா இருக்கு என்னடா என்ன பண்ணாங்க அப்புடி அப் டிங்கிற மாரிலா இருக்கு அஹ்ம் நெறைய அந்த மாரி தாத்தாங்கன்னா உம் அது ஏ அந்த காலத்துல அப்டி இருந்திருக்காங்க இப்ப நாலு ஒய்ஃப் வச்சுட்டு நெறைய வந்து இப்ப எங்க தாத்தானா வந்து ஏதோ சொல்றாங்க ஒருத்தங்கள வந்து இது பண் ணட்டாங்களா அந்த கருமா வந்து அவங்க எவ்ள துடிச்சிருப்பாங்க ஆஹ் அந்து வந்து அது இப்ப வந்து என்னன்னா எங்க அப்பா எறந்துட்டாங்க எங்க அத்த அவங்கனா எறந்துட்டாங்க அதனால வந் எல்லாருமே சொல்றாங்க இதனா கர்மா ஏனா வந்து அவங்க இதுக்கு மேல வந்து இது பண்ண வந்து இது கெடையாது வாழ விடம் மாட்டாங்க அப்டிங்கிற மார்தா சொன்னாங்க ஆஹ் ஏனா எங்க அப்பா எ அம்பது வயசுலயே எறந்துட்டாங்க இன்னு இருந்திருக் க்ளா அஹ் நெறைய அஹ் அதே மாரி அப்பா என்னப் பண்ணாங்கன்னா என்ன பண்ட்டாங்க அவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்க அம்மா வந்து எங்க கூட தா இருந்தாங்க ஆகம் போது நா அப்பவே நா சொன்னே என்னன்னா அப் பா வந்து ரொம்பொ ஆமா ஆச்சி முடியாம இருந்தாங்க ரொம்ப அப் ப அப்பா என்ன செஞ்சாங்கன்னா அந்த எளநி ப்பாங்கள நா கண்ணால அதெல்லா பாத்தே எளநி இந்த குளிக்க வெச்சு எளநி குடு ப்பாங்கள நா சொன்னே வேணாம்ப்பா அவங்களா உயிர் போறது வேற வேணா வேணானு நாங்க சொல்ட்டே இருந்தோ ஆனா இவங்க எல்லாருமே கேட்கல நீங்க ஒந் து எனக்கு அப்பவே மனசு
அதாவது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொ அணுவணுவா சாகற றாங்க அது
ஆஹ் ஒரேடியா கொ அப்படின்னு நெனைக்கிறாங்க இருந்தாலு அவங்க மனசுக்கு எப்படி பட்டுச்சோ இப்போ அப்பா வந்து அடுத்த அதுக்கப்புற ஒடம்பு சரியாம ஆயிட் விட்டாங்களா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் ஒ வேல இதனாலதா இருக்கு என்ன தான் பெத் த்த தாயில அது வந்து ஆனா உண்மைக்கு க்குமே இங்க நம்ம பெத்தவங்களையும் நம்ம நல்லா பாத்துக்கணுமா அது வந்து அவங்க ஒரு சாபம் விட்டாலுமே அது மாமியார் இருந்தாலும் சரி
கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு சாப விட்டாங்கன்னா அது நமக்கு பழிக்குமா உம் உம்
அது நிறைய பேர் சொல்றாங்க மாமியாரே சொல்றாங்க என்ன என்னன்னா பையன் எத்தன பேர் பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க அந்த மாரிலாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் வந்து
அப்படி சொல்றாங்க சில இடத்துல வந்து மாமியார் வந்து மகன் வேணும்ன்னனு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க பொண்டாட்டிய வரட்டி விட்டுருதான் சலா கேசுங்களும் இருக்க செய்துங்க அந்த கிழவிகளும் நல்லா தானே இருக்
ஹ ஆமா ஆமா
ஆஹ் அவங்களாலாச்சல்ல உம் உம் கண்டிப்பா எவ்வளவு நேரம் ஆச்சு
பதினோரு நிமிஷ பதினொன்று ஆஹ் ஓகே ஆ செரி தோழி செரி தோ